ஹலோ
வணக்கம் தோழி
பேசலாமா
அ பேசலாம் தோழி
என்ன சாப்பிட்டீங்க
தோசை சாப்டேன் நீங்க
தொட்டுக்க
சாம்பார் தோழா தோழியா நீங்க
ம்
தோழர தோழிய தோழர தோழியா
தோழர்
சரிங்க தோழ நலமா இருக்கீங்களா
அ நீங்க இப்போ காலேஜ் படிக்கிறீங்களா வேலைக்கு போறீங்களா
வேலைக்குதான் தோழர் முடிச்சுட்டு காலேஜ் இனிமேதா வேலைக்கு போணும் தோழர்
வேலை புடிச்சிருக்கா
வேலை பாக்கல தோழர் இனிமேதா வேலைக்கு சேரணும்
கடைக்கலையா இன்னும் நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கற
அப்படிங்களா தோழர்
ம்
இன்னைக்கு உங்க நாள் எப்படி போச்சு தோழர்
இன்னைக்கு ஜாலியாதா இருந்துச்சு
உங்களோட நாளு நீங்க என்ன ஜாலியா பண்ணன்னு கொஞ்சம் பகிர முடியுமா
ஃப்ரெண்ட்ஸுங் கூட விளாட தோழி
ஆ
மா ஃப்ரெண்ட்ஸுங் கூட படம் பாக்க போன
படம் பாக்க போனீங்ளா என்ன படம் தோழர் போலையா நீங்க
அ
ஏங்க தோழர் போல
ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு விளாட கூப்ட்டாங்க அவுங்களே எப்பயாச்சு ஒரு நாள் தா கூப்டுவாங்க அதா அவுங்க கூட போயிட்ட இவ்கனா டெய்லி ஃப்ரீயாதா இருப்பாங்க
ஓ ஹோ என்னாங் தோழர் படொ அந்த படொ
இப் அவ்ங்க என்னா படத்துக் கூப்ட்டாங்கன் தெர்ல நானு கேக்கல
கேக்குலைங்களா
எதனா டூருக் போயிருக்கீங் ளா நீங்க
இல்லங்க தோழர் இனிமேதா போலானு முடிவு எடுத்துருக்கோ
எந்த டூரு
எங்கேயாவ்து தோன்ற எடத்துக் போ வேண்டியதா அப்ப என்ன தோணுதோ அங்க போணு
கிரிக்கெட் பாப்பீங்ளா
ஆ பாப்ப ஆ அப்புல்லா பாக்கற்தில்ல அதெல்லா
பாத்ததில்யா ஃபுட்பால்
ஆ வாலிபால் தெரியு தோழர்
வாலிபாலா நல்லா ஆடுவீங்களா
என்ன
நல்லா ஆடி பீங்ளா
ஆ வெளாடுவ கொஞ்சொ கொஞ்சொ ரொம்பல்லா நல்லா ஆட மாட்ட கொஞ்சோண்டு இன்னைக் வெயிலா இருக்குல தோழர் ஆ விளாடுவ தோழர் நீங்க ரொம்ப கேம் ப்ளேயரோ ஆ ஆட் வ தோழர்
ப்ளேயர்லா இல்ல சும்மா ஆடுவ
சும்மா ஆடுவீங்ளா
ம் நீங்க ஆடுவீங்ளா செஸ்ஸு
ஆ விளாடுவ தோழர்
நல்லா ஆடுவீங்ளா எல்லா
நல்லா ஆடுவே உம் நல்லாவே விளாடுவோ செஸ்சு
ம் கேரம் போட்லா அது பாப்பீங்ளா கேம்
கேரமு விளாடுவெ தோழர் ஆ கேமு பாப்பே
ம்
ம் நல்லா
எதனா உங்குளுக்கு புடிச்ச படோ எதனா சொல்லுங்களே
எனக் புடிச்ச படமா
உங்குளுக்கு புடிச்ச படோ எதனா ஒன் சொல்லுங்களே
புடிச்ச படோ கில்லி லவ் டுடே இந்த மாரி ம் ஆமா தோழர் அவ்ளதா தோழர் புடிக்கு தோழர் நீங்க எதோ ட்ரிப்பு போயிருக்கீங்ளா
அ போயிருக்கே ஸ்கூல் டைம்ல
ஸ்கூல் டைம்ல எங்க போய்ருக்கீங்க
எம் ஜி எம் க்கு ஃப்ரெண்ஸுங் கூட ஸ்கூல்ல கூட்னு போனாங்க
அ ஆ
அந்த டூர் தா அதோட போன்தில்ல வீட்ல இன்னொரு வாட்டி எம்ஜ்யம் போலான் டி சேட் பண்றாங்க நா சின்ன வய்ஸ்லந்தே நெறிய நெறிய வாட் டி எம்ஜ்யம்முக்கு வெருப்பாய்ச்சி
அப்படிங் செரிங்க தோழர் உங்க வாழ்க்க எப்டி போய்ட்ருக்கு தோழர்
வாழ்க்க போறது போய்ட்டே ருக்கோ தட் இஸ் த லைஃப்
உங்க லைஃப் எப்டி போது
ரொம்பவே அருமையா போது
ம் அவ்ளோ சந்தோசமா அப்டீன்ட்டு இன்னா சந்தோஸோ
னிமே சக்சஸ்தா தோழரே எதுமே
ஃபரெண்ட்ஸ்ஸ யாரையாச்சா மிஸ் பண்ணுவீங்களா நீங்க
ஆ எங்க ஸ்கூல் ஃரெண்ட்ஸ் எல்லா மிஸ் பண்ணியிருக்க
அவுங்க மூணு தெரிஞ்சவங்க பேரு சிந்தா சொல்லுங்களேன்
பிரதீபா பிரியதர்ஷினி நிம்மி ராகவி
ஏ ஃப்ரெண்ட நா மிஸ் பண்ற தினேசு கிஷோர் கோபி ஹரி
அப்டிங்களா
உங்களுக்கு எதனா புடிச்ச பாட்டு இந்தா பாடுங்களேன்
புடிச்ச பாட்டா ஐய்ய எனக் கு பாட்டெல்லா பாடத் தெரியாது தோழர் உங்களுக்கு தெரியுமா
எனக்கு பாட்டு தெராத்து அதனாலதா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன்
எனக்கு பாட்டு வந்து தெ ரியு ஆனா கொஞ்ச கேக்கறமாரில்லா இருக் காது தோழன்
உம்
நீங்கதான் கொஞ்சோ பாடுங்க உங்களுக்கு எதாவது இன்ட்ரெ எதாவது அ வேல செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு ம் வரையறது நம் போல
டிராயிங் பண்ணுவ
ஆ ஹ்
டிராயிங் நல்லா பண்ணுவன்
செரி உம்
கிரிக்கெட்ல நா ஒத்தாலா வந்து ஒரு சென்சுயர் ச்ச அதுவந்து பிளஸ் டூ படிம்போதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூப்ட்டு ஒரு பெட் மேட்ச் போட்டோ போத்திமா ஆய் ருவா அந்த மாரி அம்மா எல்லாரு வெறி ஆயிருந்தாங்கோ ஒரு பைய்ய டீ கஷ்டோ அழகா ஒருத்தன் கேட்ச் புடுச்சொன்னே அவ அப்டியே அயத்துனா ஒரு ரன் கூட எடுக்காம சின்ன பைய அவ ஒரு நா ப பிளஸ் டூ படிக்கு போது அவ ஒரு லெவன்த் இது நைன்த் படிசினுருந்தா
ஆ
ஐதுநுணா நா அவுட்டாயிட்டே ஒரு ரன் கூட அடிக்கலன்ட்டு அப்பமா எல்லாரும் அவுட் ஆயிட்டு லாஸ்ட் விக்கெட்டு ந நா அம்மா எல்லாத்க்கு போனே ஒருத்த ஸ்லோவா போனா டாட் வச்சேன் அபரம்மா ஆடி ஜேஷ் எப்படியோ
ஜெய்சிண்டிங்களா
ம்
நா இதுவாங்கற
நீ என்னா பண்றீங்க வீட்டு்ல இப்போ
நா சும்மாத தோழா இருக்கே வீட்ல
ம்
சரிங்க தோழா வீட்
கார்டூன் பாப்பீங்களா
ஆம் பாப்பனே
என்ன கார்ட்டூன் அப்புறமா சின்சான் டோரிமானா
டோரிமேன் லாம் பாக்க மாட்டேன் சிங்சான் தான் தோழா நமக்கு
அதுல எதனா ஒரு மூணு எபிசோடு் இருந்தா சொல்லுங்கலே மூவி
எது மூவியா
ம்
என்ன எபிசோடு மூவினா
சின்சன்ல மூவி போட்ருப்பாங்களே ட்ராகன் மூவி தள்ளிச்செடி அது மாரி கேக்றே
தோழர் நீங்க கூறுவது எனக்கு புரில
புரிலயா சின்சன்ட மூ வி போட்ருப்பாங்கள
அது என்னனு தெர்லங்க தோழர் சின்
சின்சன் பாப்பிங்ளா
ஆ சின்சன் பாப்பேன்
வேற என்ன பிடிக்கு
சின்சன் அ வேற சோட்டா பீம் புடிக்கு தோழர்
சோட்டா பீமா எது நாம சொல்ற பிமால்ல க்ரிஷ்ணா சோட்டா பீமா
சோட்டா பீம்ல சுக்கி இந்த மாரிலா இருப்பாங்கல அந்த போகோ
ஜாக்கிஜான் பாப்பீங்ளா
ஆ பாப்பனே
ரொம்ப புடிக்குமா
ம் புடிக்கு தோழர் பென்டனு பாப்பே
ம்
டோரா புஜ்ஜி
ஆஹ் டோராவின் பயணம்
ஆமா தோழர் சிக்கிச் சிக்
எங்க நம்ம போறோ இந்த மாரி கேட்டே இருப்பாங்க அது சிரிப்பா வரு அவங்க பக்கத்துலயே வச்சுனு எங்க இருக்கு எங்க இருக்குனு கேப் பாங்க அது ஒரு வெறுப்பாவு
அது வெறுப் பா வரு எனக்கு டீவிய ஒடச்சுர்லானு தோணு
என் ஃப்ரெண்டு டோரா புஜ்ஜி பாத்து குள்ள நரி திருடக் கூடாது குள்ள நரி அவுங்க அம்மா வந்து அங்க எதனா கின்ன இருக்க மாதிரி இருக்கு குள்ள நரி திருடக் கூடாது குள்ள நரி திருடக் கூடாதுனு சொல்லினே இருப்பா
ஆமா அந்த குள்ள நரி திருடிட்டு ஓடிரு அது பாட்டுக்கு அஹ் அது சரியான பைத்திய டோராவு பைத்திய புஜ்ஜியு பைத்திய
ம் காடு கேட்டா காடு எங்க இருக்கு உங்க கண்ணுக்கு தெரிதானு கேப்பாங்க அதே வெறுப்பாவு
அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளால சொல்ல முடில பாத்துக்குங்க
உம் நம்ம சொல்ணும்தா அவுங்க வேன்ட்டு
நீங்க ரொம்ப சுட்டி டிவில ரொம்ப பாப்பீங்க போல தோழர்
ஆ பாப்பே ஜாக்கி ஜானு பாப்பே
ஆ பெண்டன்
ஆ பென்டனிசன் பாவே கிளாசிக் பென்டன் பெண்டன்ல உங்குளுக்கு தெரிஞ்ச ரெண்டு ஏ ஒரு ஏலியன் சொல்லுங்க
ஏன் இந்த வாச்சு கட்டி இருக்குவானே அவன் தானே பென்டன்
ஆ
ஆ அவளான் தெரிது தோழறே அவ தா அதுல உள்ளவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க ஆமா தோழர் அது கூட தெரில
உம்
வெண் அவனோட தங்கச்சி தானே
கொன்னு க்வன் கிராண்ட் பா அ அவ தங்கச்சி தா அவுங்க அப்பா பேரு கிரா உவன்பா
ஜிம்மி ஜிம்மி கூட இல்ல பென்
ஜிம் உங்களுக்கு ஷின்சேன அவுங்க அம்மா பேர் தெரியுமா
ஆ ஹீமாவரி சீ தங்கச்சி பேரு ஹீமாவரி மிக்சி
ஆ அவுங்க அப்பா பேரு
ஹரி
அவ ஃப்ரெண்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் பேர் நால் பேர் சொல்லுங்க
அவுங்க ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் வந்து இருங்க வர
நாலு
லேனி டேனி போஜா போச்சன் போஜன் போஜன் கசாமா பெச மெசாவ்
கசாமா மசவ் ஆ ம் ம்
அவ்ள தா தோழர்
அவனோட பெட்டு பேர் சொல்லுங்க டாகி
டாகு பேரா ஷீரோ
ஷின்சேன ரொம்ப புடிக்குமோ
பவே புடிக்கு
ஓகே டைம் முஞ்சிச்சி அடுத்த கால்ல பாக்கலா
நன்றி தோழர் நன்றி தோழர்
ம்